அ வணக்கம் சொல்லுங்க ஆ நல்லா தெளிவா கேக்குது
ஆ என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
இல்ல ரெடி ஆகல வீட்ல
செரிங்க செரிங்க
ஆமா இந்த இப்பதா ரெடி பண்ணிக்கிட்ருக்காங்க கொஞ்சோ அ ஸ்கூலுக்கு மொதோ பிள்ளைகளுக்கு எதோ தனியா செஞ்சிருப்பாங்க போல அது ஒரு பன்னெண்டு மணிக் கொண்டோய் குடுத்துட்டு வந்ததுனால கொஞ்சோ லேட் ஆய் போச்சு
ஓ செரிங்க செரிங் செரிங்க
எப்பயுமே சேத்தே பண்ணீருவாங்க இன்னைக்கி என்னமோ மா புதுசா எதோ ட்ரை பண்றேன் சொல்லிட்டு எதோ லேட் பண்ணிக்கிட்ருக்காங்க
ஓ செரிங்க செரிங்க செரிங்க
ஆமா என்னைகாது லீவ் அன்னைக்குதா அவுங்களுக்கு ட்ரை பண்ணுவாங்க இப்பிடி
ஓ செரி செரி
செரி நம்மளு அத கண்டுக்கிறதில்ல செரி அவ்ங்க இஷ்டோனு உட்டாச்சு
அவ்ளதா அவ்ளதா முன்னாடிதா சமையலுக்கு அது புரியிது எப்டின் பக்கத்து வீட்ல தே தெரிஞ்சவன்ட்ட கேப்பாங்க இப்போ எல்லா ஃபோன்லே வந்துருச்சுங்ள எல்லா யூடியூப் பாத் தா சமைக்கிறாங்க எல்லார் வீட்லயு சமையலு தா யூடியூப் தா ஓடுது ஆமா யூடியூப்ல சமையல் வீடியோ தா ஓடுது ரீல்ஸ் ஓடுது எல்லா ஓடுது த ஆமா ஃபோனு வந்து எல்லா எடத்துலயு இருக்குங்க அவ்ளோ தாங்க ஃபோன் இல்லாம ஒரு எடமு கெடையாது சமைக்கண்மா எல்லாத்துக்கு ஃபோனு தா முன்னாடியே ஒன்னுல்ல இப்ப ரொம்ம ரோட்ல இர்ந்து ஆஃபீஸுக்கோ எங்யோ போறோ புது எடத்துக்கு எங்யோ போறோ இப்ப திடீர்னு வேற ரூட்ல மாறி போய்ட் டோ இல்ல எதா ஒரு அட்ரஸோ எதுவு தெர்லீனா முன்னாடி என்ன பண்ணுவோ தெரிஞ்சவ்ங்க யார்ட்ட யார்ட்டயாது கேப்போ பக்கத்துல யார்ட்டயாது கேப்போ ஆட்டோக்காரங்கிட்ட கேப்போ இந்த மாரி யார்ட்டயாது கேப்போ அந்த மாரி நாலு பேர்ட்ட பேசுவோ இப்ப அதுலா கெடயாது டக்குனு ஃபோன் எடுத்தாமா மேப்ல்ல போட்டம்மா அது எங்க கொண்டி போய் விடுது க அது கரக்டா தப்போ வண்டி நேர அங்கவுட் பண்றது சரி தப்புல்லா பாக்குறது கிடையாது அ போன் காட்டிச்சி கரட் தா இருக்கும் அப்டின்ட்டு அங்க போய்றது அங்க போய் சரி தப்பா போயிடுச்சுன்னா பக்கத்துல்ல யாருட்டையு கேட்கறது கிடையாது மறுபடியு திருப்பி அந்த ஃபோனல தா காட்டுறது மனுஷக்கிட்ட பேசறதே குறஞ்சு போச்சு
ம் ம் ம்
ஒன் ரெண்டு பேருதா இன்னோ அப்டியே கரக்டா கேட்டு விசாரிச்சு என்ன தா ஃபோன் இருந்தாலு ஒன் ரெண்டு பேர் தா கேட்டு இது பண்ணுறாங்க எல்லா வந்துட்டு இது பண்றாங்க இப்போ அதே மாதிரி இப்ப போன்ல பாத்துக்கிறோ அப்டின்னா முன்னாடி வந்து கேட்டு கேட்டு போனோ சேரி இந்த தெரு அப்டின்னு சொல்லிட்டு பாத வந்து அ ஞாபகத்துல்ல வச்சிருந்தாங்க இப்ப போன்லயே பார்த்துட்டு போ அ அந்த மேப்ப தா பாக்குறங்களே தவர இது கரக்ட்டான்னா பாதையா அப்டின்றத யாரு பாத்துட்டு போறதில்ல முக்காவாசி பேரு அதுனாலதா இப்ப திருப்பி இந்த இந்த ரூட்டுக்கு போனது வந்து அவங்களுக்கு இது மறந்துடுது ஞாயபக இருக்க மாட்டிது முன்னாடி எப்ப எந்த சந்து பொந்து எங்க போனாலு சேரி கேட்டு கேட்டு போனதுனால சரி இந்த லேண்ட்மார்க் இங்க இப்டி இருக்கும் அங்க அப்டி இருக்கும் அப்டின்றத நம்ம பாத்தட்டு பாத்துட்டு பயந்து பயந்து திருப்பி வர்றப்ப பாத தெரியணுமே அப்டின்றதுக்காக எல்லா ஞாப வச்சுப்பாங்க இப்போ வந்துட்டு போன் இருக்குறதுனால எதுவு ஞாபக வச்சுக்கிறது கிடையாது மனுசனுக்கு வந்து மூளையோட வேல குறஞ்சிருச்சு போன வந்ததுனால மூலையு வேல செய்ய மாட்டிது ஐ ஐடியாவு வர மாட்டிது முன்னாடி எல்லா யோச்சு புதுசு புதுசா வந்துச்சு இப்போ யோசிக்கிறது இல்ல மனுசங்கிட்ட பேசுறது கிடையாது ஐடியாவு வர்றதில்ல
ம் ம்
எல்லா கரட்டா யோசிப்பாங்க ப்ராஜெக்ட் என்ன செய்லான்டு அய்யயோ திடீர்னு செஞ்சு போவோ கொண்டு போவாங்க ஸ்கூலோ காலேஜோ இப்ப எனன செய்லான்டு போன்லதா கேக்குறாங்கள தவிர முளைய யாரும் யூஸ் பண்ண மாட்டறாங்க
ம்
எதும் தெரிலயா போன்ன எடு எதும் தெரிலயா போன்ன எடு யார்ட்ட கேளு கேக்க கூட மாட்டறாங்க பக்கத்துல உள்ள வீட்டுல உள்ளவங்கிட்ட இப்ப ஒண்ணுல்ல இப்ப பச்சக்குழந்தையே இருக்குதுன்னு வைச்சிக்கோங்கள முன்னாடில்லா பாட்டி வைத்தியம்ன்னு சொல்லி பார்ப்பாங்க
ம் ம் ம்
அய்யோ அது வந்துருதோ இது வந்துருதோ இந்த அறிகுறி இருக்கோ அது இருக்கோ அப்டின்னு சொல்லிட்டு பூரா நெட்ல போட்டு தானங்க போட்டு பாக்குறாங்க
ஆமா
எல்லாத்துக்கு நெட்டு தா
உங்களுக்கு எல்லாமே அப்டிதா வருது
ஆமா இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு ஆமா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு எப்டி சொல்லுறது ம் எல்லா டிஜிட்டல்ல தா போது அது ஒரு வகையில நல்லதா இருந்தாலுமே மக்களுக்கு வந்து பாதிப்புக்கு அதிகமா இருக்குது ஆனா அது அவங்களுக்கே தெரியாம வேற வழி இல்லாம அது அவங்க அதுக்கு தா பழகறாங்களே தவிர மாற்றுறதுக்கு யாரு யோசிக்க மாட்டுறாங்க
இது நம்ம தனி மனுசன்னால அது செய்ய முடியாதுல்ல
அது செய்ய முடியாது இல்ல யாரு யோசிக்கவே மாட்டறாங்க அது ஒருக்க அப்டியே பண்ணாலு ஒரு நாள் பண்றாங்க அடுத்த நாள் அவங்களுக்கு டைய ஆயிடுச்சு இப் இப்ப என்ன என்ன பிரச்சனன்னா அவசரத்துக்கு ஒடன்னு எட்டாச்சா ஓ ஓஓ ஓடு ஓடு ஆஃபீஸ் ஓடு ஓடு ஓடு எல்லாம் அவசரம் தான் முன்னாடி எவ்வளோ பொறுமையா ஒன்னு இல்லை இப்ப ஒன்னு இல்லை முன்னாடி பசிக்குதோ என்ன செய்தோ விளாட்டா என்ன ஹோட்டல்ல போய் ஆர்டரு போட்டு வரிசல நின்னு வாங்கிட்டு வருவோம் எவ்வளோ நேரம் ஆனாலும் இப்போ என்ன பண்றோம் ஃபோன் எடுக்குறோம் ஆட்ரு போடுறோம்
ஒ ஒங்களுக்கு உடனே வந்துருச்சு ஒ ஒங்க ஒங்களுக்கு எங்யு போ தேவல்ல உங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா இப்ப கடல போய் வாங்குனா அ எரநூறு ரூபா வருதுன்னா நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிங்கன்னா நூ தொன்பது ரூபாயிலயே போது ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபா நோக்கம் போல இஷ்டத்துக்கு ஆஃபர் இருக்கும் கூடவும் வரும் செல நேரோ இப்ப அதிகபட் சம் நம்ம தேடி பாத்தா ஆன்லைன்ல போய் எது கம்மியா கிடைக்குதுன்னு பாத்து தான போடுறோம் அ இப்ப நம் நம்மளுக்கு வந்து வெளில வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு ஓரளவு தெரியும் இப்ப ஒரு புரோ ட்டா இருக்கு அப்டினா ஒரு புரட்டா இருபது ரூபா இல்ல இருபத்திஞ்சு ரூபா வச்சிருக்காங்கன்னா நம்ம அந்த ஓட்டல் எவ்வளவு இருக்கும் தெரியும் ஆன்லைன்ல ஆர்டர் போடும் போது அத விட கம்மியா இருக்கு நம்மளுக்கு ரொம்ப வசதியா போகுதுல்ல
ஆமா
செரி செ இருக்க இருக்க வீட்ட விட்டு நகல விடாம என்னென்ன செய்யணுமோ எல்லாமே பண்ணிறாங்க
ஆமா மக்களுக்கு வந்து எப்படி சொல்றது எளிமையான்ற பேர்ல மக்கள் வந்து சோம்பேறியாயி டாங்க அப்டிதான் சொல்லணும் சோம்பேரியானனாள நிறை ய நோய்கள் தான் வருது உடம்பு உடல்உழைப்பு வந்து ரொம்ப குறைஞ்சது முன்ன எல்லாம் பாத்தீங்கன்னா அ இந்த அம்மி ஆட்டுக்கல்லு அப்பல்லாம் இருந்துச்சு அப்பயல்லாம் வந்துட்டு அ அந்த சாப்பாடு டேஸ்டுக்கும் இப் ப மிக்சி கிரைண்டர்ல அரைக்கிற டேஸ்டுக்கும் வித்தியாசம் வருது டேஸ்ட் ஒரு பக்கமா இருந்தாலுமே இப்ப என்ன பண்றாங்க தெரிய நேரத்துக்கு வேலைக்கு போணும்னு சொல்லிட்டு நம்ம மிக்சி கிரைண்டர்ர பார்க்கறோனா அந்த உடல் உழைப்பு வந்து குறைஞ்சிருது
ஆமா
அதே மாரிதான் இப்ப முன்னாடில்லாம் நடந்து போவோம் இப்ப வந்து பைக்ல க கார்ல போறாங்க அதே மாரி முன்னல்லாம் எவ்வளோ படிக்கிட்டு இருந்தாலும் ஏறி இறங்கி போவாங்க இப்ப எக்சலேட்டர் கொண்டு வந்டாங்க இதனால என்ன ஆகுது உடல் உழைப்பு வந்து கொ கொறைஞ்சிருது லிஃப்ட் ஒர்க்கு இந்த மாரி நம்ம வந்து மனுஷங்கள ந ந எப்டி சொ சொல்றது ந நடைகள் வந்து குறைஞ்சிருது நடக்கிறது வந்து குறைஞ்சிருது அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த இப்போ ஒன்னும் இல்ல முன்னெல்லாம் சுகரு இதெல்லாம் கம்மியாக இருந்திருக்கு இப்பெல்லாம் டாக்டர போனா நடக்க சொல்றாங்க ட்ரெட்மில்ன்னு சொல்லிட்டு வீட்டுல வாங்கி வச்சிட்டு நடக்கறாங்க
இல்ல உங்களுக்கு ஆ அவ்வளோதான் உங்களுக் வாங்கி வைக்கிறாங்களே தவிர எல்லாமே அவும் ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் பெருசா எதுவுமே யூசேஜ் கிடையாது
ஆமா வேலைக்கு அவசரொ அவசரொ அவசரொ அவசரொ அதுதானே தவிர மக்கள வந்து எப்படி சொல்றது இப்போ விஞ்ஞானத்தில் எங்கேயோ வளர்ச்சியில போறோனாலும் மக்கள் உடல்நிலையோ வாழ் வாழ்வைல் நிலையோ பாத்திங்கன்னா ரொம்ப பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கு உண்மய சொல்ணுன்னா
உம் உம் உம் உம் உம்
ஆரோக்கியன்றது சுத்தமாக இல்ல முன்னாடெிலாம் அ எப்டி சொல்றது எங்கயாச்சும் ஒ ஒ ஒன் ரெண்டு ஹாஸ்பிட்டல் தா இருக்கும் இப்ப நா சின்ன பிள்ளைள சிறுவயதுலயே பாத்தீங்க அப்டின்னா ரெம்ப கம்மி தா ஹாஸ்பிட்டல் இருக்கு இப்ப அப்டி கெடையாது முக்குக்கு முக்கு
ஓ உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப அதிகமா வந்துருச்சா
அதா மக்களுக்கு நோய் பெருத்து போச் சு ஏ ஒடல் உழைப்பு இல்ல ஒழைக்கிறதே இல்ல ஒழைக்கிறது இல்லனா எப்டி சொ சொல்றதுங்க உடல் உழைப்பு இல்ல நா நடக்க நடக் நா வா ந ந நடைகள் கொறைஞ்சி போச்சு
ம் ம்
தானா கொறைஞ்சி போச்சு ஒ ஒடம்புல வந்து மூமெண்ட்டு கொறைஞ்சி போச்சு இப்ப வீட்லே மிக்சி கிரைண்ட்ரு இருக்கு அதெல்லா யூஸ் பண்றாங்க அது ஒருவேள வேலைகள் வந்து சீக்கிரமா முடிந்தாலு ஆமா வந்துட் ட்டு ஏனா வேலை முடிஞ்சு இப்ப இப்ப ஆட்டுக்கற்லோ லோ ஓரலோ வந்து நம்ம ஆற்றம் போது அந்த கைக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்கு இப்ப வந்து என்ன கைக்கு மூமெண்ட்டு வெரலுக்கு மட்டுந்தா மூமெண்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோ
ஆமா இப்ப ஒன்னுல்ல நீங்க பக்கத்தூல ஒரு பலசரக் கடைல போயி பலசரக்கோ எதோ ஒரு காய்கறி வாங்கணு அப்டின்றதுமே இப்ப இல்லாம ஆயி போச்சே ஒங்களுக்கு டக்குன்னு ஆன்லைன்ல ஆட்ர போட்றாங்க டக்குனு அவ அஞ்சு நிம்ஷ் த்துக்குள்ள கொண்டாந்துர்றா அதுல நீங்க வீட்ட விட்டு எறங்கி வர்றதுக்குள்ள அவங் ஒங்களுக்கு கொண்டாந்துர்றா
கடைக்கு போற அந்த நடந்து போற இது கூட இல்லேல்ல
ஆ அதா எல்லாத்தையுமே இது பண்ட்டா ஒங்களுக்கு இப்ப அ பலசரக்குலா பாத்தீங்கனா ரொம்ப சீப்பா தா குடுக்குறாங்க இப்ப எங்க வீட்லெல்லா பாத்தீங்கனா ஆ இதுல ஸ்விகில ஆர்ட்ரு போட்டாங்க இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆர்ட்ரு போட்டாங்கனா தொண்ணூத் த்தொம்போரூவாக்கி வாங்குனா ஆ ஃபிரீ டெலிவரி வந்துடுது தொண்ணூத்தொம்போது ரூவாய்க்கு வாங்குனீங்கனா ஒரு ரூபாய்க்கு பன்னெண்டு முட்டா ஃப்ரீ ஒர்ரூவா பே பண்ணா பன்னெண்டு முட் ட குடுத்துர்றா அது போக நீங்க நூத்தி தொண்ணூத்தொம்போது ரூவாய்க்கு வாங்குனீங்கனா இப்ப அந்த ஓரியோ பிஸ்கெட் இருக்கு பாத்தீங்களா அது கால் கிலோ பாக்கெட் டு கிட்டத்தட்ட தொண்ணூறுவா வந்துரு அது ஃப்ரீ நூத்தி தொண்ணூத்தி ஒம்போரூவாய்க்கு வாங்குனீங்கனா
ஓ
அ இ இப்பிடிலா குடுத்தா யாரு வெளில போவா சொல்லு கடைக்கு போய் யாரு வாங்குவா கிட்டத்தட்ட பாத்தீங்கனா ஆ ஆ இப்ப முட்ட பாத்தீங்கனா அறுவத்தஞ்சு ரூவா எழுவது ரூவா விக்குது ஓ அதாவ்து பத்து முட்ட சொல்றே எனக்கு இவ ஒரூவாய்க்கு பன்னெண்டு முட்ட குடுக்குறா ஃப்ரீயா ஓரியோ பிஸ்கெட் ஒரு கால் கிலோ பாக்கெட்டு குடுக்குறா கிட்டத்தட்ட பாத்தீங்கனா வீட் இன்னு நூத்தி அறுவோரூவா வந்துருது நூத்தி அறுவது ரூவா பொருள் நம்மளுக்கு ஃப்ரீயா கெடைக்குது
ம் ம் ம் புரியுது புரியுது
எப்பயுமே எ அதாவ்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மாசத்துல குடுத்துக்கிட்டே தா இருக் கு எதாவ்து ஒன்னு மாறி மாறி குடுக்குறா ஆ சில நேர பாத்தீங்கனா ஒம்போது ரூவாக்கி காய்கறி குடுப்பா ஒரு கிலோ காய் வந்து ஒம்போது ரூபாய்க்கி இப்டி குடுக்கும் போது உங்களுக்கு யாரு போவாங்க
ஆமா யாரும் போமாட்டாங்க
ஆய் நார்மலா ஒரு அ
வெலயுங்கம்மி வீட்டுக்கே வந்துருது அப்படின்றப்ப யாரு என்சு போவாங்க சொல்லுங்க
இப்ப எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே பிஸ்கட்டு என்ன பாக்கெட்டா இருந்தாலும் எம் ஆர் பி ய விட ரொம்ப கொறச்சு தான் குடுக்குறா வெளிக்கடையவுட கொறச்சு குடு க்கும் போது எல்லாரும் இதத்தான் விரும்புறாங்க உங்களுக்கு இதுதான் அவுங்கள ஒருவேளை பின்னாடி எதுவும் வப்பானான்னு தெரில ஆனா உங்களுக் போட்டி அதிகமாயிருச்சு இப்ப முன்னாடி ரெண் டு கம்பெனி தான் இருந்தது டெலிவரிக்கு இப்ப வந்து ரொம்ப அதிகமானனால மாத்தி மாத்தி உங்களுக்கு ஆஃபர் போறது நம்மளுக்கு தான் நல்லதா இருக்கு
சேரிங்க இப்ப அந்த இவ்ளோ ஆஃபர் போறாங்கல்ல
ஆ
இதெல்லாம் எப்டி அவுங்களுக்கு கட்டுப்படி ஆகுது இதெல்லாம் யார் கடக்காரங்களே ஆஃபர் குடுக்கறாங்ளா இல்ல இந்த டெலிவரி பாட்னர்ஸ் டெலிவரி பாட்னர்ஸ் வந்து ஆபர் தராங்களா அது எப்டி இல்ல சிறு வியாபாரிகளுக்கு வந்து கட் டணுமா கட்டுமா
இல்ல சிறு வியாபாரிக்கு இவுங்க வந்து எப்புடி நா மொத்தமா ஸ்டாக் இறக்குனா அவுங்க அன்னைக் அழிச்சிரணும் அவுங்களுக்கு அந்த பொருள காலி பண்ணிறணும் அப் டிங்கும்போது அவுங்க அதிக நறைய விக் கிறனால அவுங்களுக்கு அவுங்க லாபம் பாக்குறாங்க ஆனா லாபம் பாப்பாங்களான்னு தெரியல அது வந்து இப்போ குறிப்பிட்ட வருஷம் கழிச்சுதான் பாக்கணும் நம்ம
இல்ல எந்த ஒரு வியாபாரம் இருந்தாலும் ஆ லாபம் இல்லாம யாருமே குடுக்க மாட்டாங்கல்ல இந்த ரேட்டுக்கு குடுத்து அவுங்களுக்கு லாபம் வருதுன்னா அப் போ உண்மையான ரேட் எவ்ளோவு அப்போ இவ்ளோ நாள் நம்மள இது பண்ணிருக்கங்களா இது எப்
இல்ல அது அது இப்ப நீங்க வந்து இந்த ஆப்லயே பாத்தீங்கன்னா முன்னாடியிலாம் இப்போ பாத்தீங்கன்னா முன்ன இப்ப இந்த வருஷம் அந்த மாரி இல்ல போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா நூர் ரூபா நூர் ரூபா ஃப்ரீயா குடுத்துருவா வாரம் வாரம்
சரிங்க
உங்களுக்கு வாரம் வாரம் அவனே ஃப்ரிகேஷ் ஹண்ரட் ன்னு போட்டு விட்ருவான் நீங்க நூறு ரூபா போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க நூறுவாக்கி வாங்குனால போதுமானது அவன் உங்களுக்கு டெலிவரி குடுத்துருவான் இப்டி தான் வாங்க வச்சாங்க இப் இப்ப இப்டி பொருளும் ரேட்ட சீப்பா கிடைக்கும்போது எல்லாரும் அதத்தான விரும்பி வாங்குவாங்க
ஆமா ஆமா
இது என்ன என்ன எப்டி வருமானம் எதுவுமே ஒன்னும் புரியல
ம் ம்
நா ஆனா யூ டி யூப் ல ஒரு இது பாத்தேன் ஒரு வீடியோ பாத்தேன் அதுல பாத் தீங்கன்னா இப்ப ஃபாரின் கண்ட்ரிஸ்லல்லாம் இதெல்லாம் வந்து ஃபெயிலியர்ன்றாங்க இப்ப இந்த வீட்டுக்கு வந்து பழசருக்கு டெலிவரி பண்றாங்கல்ல இத பெய்லியர்ன்றாங்க இ இப்ப அவுங்க குடுக்குற ஃப்ரீயா குடுக்குறதும் இந்த இதுவும் வந்து அவுங்க போடற முதலீடு நம்மள வாங்க வைக்கறது இ எப்படி இந்த ஜியோ வந்தது பாத்தீங்ளா ஆது மாதிரி உங்கள யூஸ் பண்ண இப்ப நீங்க வந்து நெட் இல்லாம இருக்க மாட்டீங்க
ஆமா கண்டிப்பா
வேற வழியே இப்ப ஒன்ற ஜி பி முடின்ச்சுனாலே எல்லாரு டென்ஷன் ஆறாங்க அதனால எல்லா இப்ப பைவ் ஜி போனுக்கு மாறிட்டாங்க அன்லிமிட் வந்துருது ப அதே மாதிரி உங்கள வீட்ட விட்டு நகல விடாம பண்ணிட்டாங்கன்னா